ஆஹ்
குங்க
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க சாப்டாச்சாச
உம் சாப்டாச்சசி நீயே
ஆஹ் நாங்களும் சாப்டோம் என்ன சாப்டீங்க
உம் சப்பாத்தி
செரி செரி செரி அப்புறம் எந்த ஊறு நீங்க
நான் வந்து கோயம்தூர்
ஓ கோயம் அந்தள நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் லாம் நெறைய இருக்குள்ள அங்க
உம் இருக்கு இருக்கு
போய்யிருக்கீங்களா அங்க நீங்க
உம் போயிருக்கோம்
என்னென்ன மாரி பிளேசஸ்லா இருக்கு அங்க
அங்க தென்ன மரத்தோடா இருக்கு நேரு பொள்ளாச்சி இருக்கு சம் தள்ளி போனா உடுமலப்பேட்ட இங்க உடுமல
ஓ நல்லா இருக்குமா அங்க பிளேஸ் பேசுலாம் நான் வந்ததே இல்ல கோயம்புத்தூருக்குலாம்
உம்
நாங்க வந்து குற்றாலம் சைடா சோ அதுனா ஆஹ் அந்த மாரி இடத்துக்குல்லாம் வந்ததே இல்ல வேற எங்கெல்லாம் போய்யிருக்கீங்க நீங்க உங்க ஊர தாண்டி வேற எந்த ஊராச்சி டூருக்குல்லா போயிருக்கீங்களா
உம்
ஹலோ கேக்குதுங்களா
கொடைக்கானல்
எப்படி சார் இருக்கும் அங்கல்லா நல்லா இருக்குமா
உம் நல்லா இருக்கும்
எப்படி ஃப்ரண்ட்ஸா போனீங்களா இல்ல ஃபேமிலியா போனீங்களா ஃப்ரண்ட்ஸா போறது நல்லா இருக்குமா இல்ல ஃபேமிலியா போறது நல்லாருக்குமா
ரெண்டுமே நல்லாத இருக்கும்
இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன் இப்ப நாங்களும் அந்த மாரி எதனாச்சு பிளான் பண்ணலாம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக
உம் நல்லாருக்கு நல்லாருக்கு
இல்ல ப்ரோ நா சொல்றது புரியுதா உங்களுக்கு இப்போ எப்பிடினா இப்போ நம்ம ஒரு பிளேஸ்கு இப்ப போய் கனு வைய்ங்கலேன் அந்த பிளேஸ் வந்து எந்த மாரி இருக் க்கும் எப்படி இருக்கும் இந்த மாரி எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு போவீங்கள அப்படி கேக்குறேன்
உம் நல்லா இருக்கும் கொடைக்கானல நிறைய‌ இடம் இருக்கு
கொடைக்கானல் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்காதுல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கா அந்த சைடு
உம் லேக் இருக்கு
இருக்குங்களா ஓ சூப்பர் சூப்பர் அப்புறோம் வேற எந்த மாரி பிளேஸ்கெல்லாம் போகணும்னு பியூச்சர்ல நினைச்சுட்டு இருக்கீங்க
மூணாறு
புரில
மூணாறு
ஓகே மூணாறு நீங்க போனது இல்லையா நான் போயிருக் க்க நல்லா இருக்கும் ஆனா
உம்
சம்ம ஸ்பாட்டு போங்கோ ஃபமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு நல்லா ரிலாக்ஸா போயிட்டு என்ஜாய் பண்ட்டு வாங்க
உம்
செரிங்களா
உம்
அப்புறம் அவொனி டியூ எப்டி இருக்கும் ஊர்லாம் எப்டி இருக்கும்
நல்லா இருக்கும்
நல்லா இருக்குங்களா
உம்
எப்டி பச்ச பசேனு அப்டி இருக்குமா இல்ல பொலியூஷனா இருக்குமா எங்க ஏரியா ஃபுல்லா பொலியூஷனா தா இருக்கும் இங்க
உம் நல்லா இருக்கும்
பொலுயூஷன்ஸ்ல்லா இருக்காது
உம்
ஃபுல்லாவே பொலுயூஷன் தான் அப்டி அதி கமா இருக்கோம் அஹ அப்புறம் வேற என்ன விஷ யம்
புரில
ஒரு